நம்ம என்னனெல்லா செய்ய போறோ என்னல்லா வந்து பா அப்டின்ற மாரி நம்ம பாக்கலா மழை நேரத்துல நம்ம செய்யக்கூடிய பல சுவாரஸ்யமான அ ஒ ஒன்று ஒண்ணு அப்டி அப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூடான உணவுகள் பஜ்ஜி போண்டா பக்கோடா இந்த மாதிரி பல உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுவோ தேநீர் அருந்துவோ அதே மாரி குடும்பத்தோட அமர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திரைப்படம் பாக்குறது போ புத்தகங்கள் வாசிப்பது நாளைக்கு மறுபடியு வந்து மழை இருக் க்கா இல்லையா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையா இல்லையான்னு பாக்கறது கொழந்தைங்களுக்கு இதுதான வேலை பொதுவாவே அவங்க வந்து பள்ளி கல்லூரில வந்து வே லீவ லீவ் இருக்கா இல்லையானு பாத்து அத பாத்துட்டு சந்தோஷ படுறதுதா அவங்ளோட பொதுவான வேலைன்னே நா சொல்வே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நீங்க சொல்றது உண்மைதா மழை காலம்னாலே வந்து விடுமுறை தா விடுமுறை தா முதல் இது ஏனா மழை வந்து பெய்து அப்டின்னாலே வந்து முதல் நேரத்துல நம்ம பாக்க வேண்டியது அது எந்த நாள் பெய்யுது ஏனா எப்பவுமே விடுமுறை நாட்கள்ல பெய்யாம நம்ளுக்கு பள்ளியோ ஏதாவது வேலை இருக்கிற நாள் செய்யு போது நம்ளுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவோனா சேரி காலைலே பெய்யுதா என்ன பா எத்தன மணிக்கு அப்டின்னு பாத்து முதல்ல வந்து நம்ம வந்து தொலைக்காட்சிய போட்டு அதுல வந்து நம்ம வந்து என்னென்ன செய்தி சொல்றாங்கனு பாப்போ செய்தி இததா முதல்ல உக்காந்து பாத்துட்டு இருப்போ இத்தன் நாள் நம்ம செய்தின்னு ஒரு இத பாக்கவே மாட்டோ அன்னைக்கு உக்காந்து முதல்ல அததா பாத்துட் இருப்போ ஏனா மழ போது நெறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுல இருக்குன்ல்லா சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே புடிச்ச விஷயம் சொல்லா நா நமளுக்கு நெறைய பேரு வெயில் காலத்தோட மழை காலம் ரொம்பவே புடிக்கு காரணம் எனன்னா அதோட வந்து குழுமையா இருக்கு நம்ம வந்து எங்க வேணாலு உ்க்காந்துக்கலா நல்லா தூக்க வருனு சொல்லலா அந்தோட இது காத்து நல்லா ஜில் ஜில்ன்னு அடிக்கு நல்லா காத்தடிக்கு அதே மாரி நல்ல மேகல்லா இருட்டா இருக்கு இருட்டுன்னு சொல்ல முடியாது எதுவு சொல்ல முடியாது அது வந்து ஒரு தூக்க தூக்கத்துக்கு சூழல் மாரி இருக்கு ஏனா நம்ளுக்கு எப்பவுமே தூங்குறதுனா நறைய பேருக்கு ரொம்ப புடிக்கு இன்னொன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கலா அந்த மாரி அந்த மழையை பாக்கும்போது இன்னொன்னு வந்து ச த்தம் டப்பு டப்பு டப்புன்னு கே்கறது அது எல்லாமே ஒரு வந்து ஒரு கேக்குறதுக்கே இனிமையா இருக்குனு சொல்லலா அது கூட என்னன்னா சாப்புடுறது சாப்படுறது என்னன்னா மழைக்காலம்னாலே நல்லா சுட சு ட சாப்றதுங்கறது எல்லாத்துக்கு ரொம்ப புடிக்கு அதுலயு மழை காலம் போது எல்லாத்துக்கு முக்கியமானது அ எப்போமே எல்லாத்துக்கு இந்த வந்து தேநீர்னா ரொம்ப புடிக்கு அதுலயு இந்த மழை காலத்துல அவங்க வந்து தேநீர் குடிக்கத சொல்லவே வேண்டா எக்கசக்கமா குடிப்பாங்கனு சொல்லலா அதே மாரி சுட சுட பஜ்ஜி போண்டா அது சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து வாய் ஊரின் சொல் லலா ஏனா சுட சுட பஜ்ஜி போண்டா சாப்பிடுறதுல இருக்க சுகமே தனி ஏனா எப்போமே எதாவது நம்ளுக்கு விடுமுறைனாலுசரி ஏதாவது மழ பெயுதுனாலு சரி வீட்ல எல்லாரு ப்பாங்களா முதல்ல அம்மாவோட வேலை என்னன்னா சேரி ஈவினிங் ஏதாவ்து தின் பண்ணோ குடுக்கலானு சொல்ட்டு சூடா ஏதாவ்து வேணுனு கேப்பாங்க அப்போ முதல்ல நம்ம எளிமையா பண்றதுங்கது பஜ்ஜி தா அ பஜ்ஜி பண்ணு போது என்னன்னா ரொம்ப எளிமையாவு இருக்கு பண்றதுக்கு அ ரொம்ப சுலபமாவு இருக்குனு சொல்லலா அதுக்கு வந்து நம்ம ஒரு சட்னி வச்சு சாப்றது அத சொல்லதுக்கே அப்டி ஒரு மாரி இருக்குனு சொல்லா அவ்ளோ சந்தோஷமாருக்கு எப்பவு நாலா வந்து மழ பெஞ்சது இல்லாட்டி ஏதாவது இந்த மாரி இருட்டா இருக்கு ஏதாவது சாப்படுணுனு தோணுனா முதல்ல நம்ளுக்கு ஞாபகம் வரது இந்த வடை போண்டா பஜ்ஜினு சொல்லா மழைக்காலனாலே எனக்கு மொதல்ல அதுதா வரு அத தவித்துங்கது நல்ல மழைய பாத்துட்டு ரசிக்கிறது அதே மாரி அதிகால வரைக்கு மழ பெய்யாதா அப்டின்னு யோசிக்கிறது ஏனா அதிகால வரைக்கு மழ பெஞ்சாதா நம்ளுக்கு வந்து பள்ளிக்கூடமோ இல்லாட்டி எங்கேயாது கல்லூரியோ போம்போது வந்து விடுமுறை விடுவாங்க ஏனா இரவு நேரம் மட்டும் பெஞ்சா வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங் அதிகாலை வரைக்கு காலைல வரைக்கு பெஞ்சாதா நம்ளுக்கு வந்து அந்த விடுமுறையு இருக்கும்னால அது வரைக்கு பெய்யாதா ரொம்ப ஆர்வத்தோட வந்து பாத்துட்டே இருப்ப ஏனா மாத்திக்கிட்டே இருப்ப எந்த செய்தி தொடர்லயாது சொல்லிர மாட்டாங்களா இன்னக்கி விடுமுறைன் சொல்ட்டு ஒவ்வொரு செய்தி த்தி தொடரு நம்ம ஊர் வருதா நம்ம ஊர் வருதான் பாக்றதுல அந்த சுவாரஸ் எப்பவுமே ரொம்பவே தனித்துவமா இருக்கு உங்ளுக்கு அது எப்டி இருக்கு மழை காலத்துல
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நூறு சதவீதம் உண்மைனே சொல்லலா அதே மாரி பாத்தீங்கன்னா மலைப் க் காலத்துல வந்து பாத்தீங்கனா பலரு பலர் பலரோட வீடல பாத்தீங்கனா ஆ கூரை வந்து விரிசல் விட்ருக்கும் நறைய பேர் பாத்தீங்கனா குடிச வீட்ல தா இருப்பாங்க அந்த வீட் வீட்டலா என்ன குடிச வீட்ல அதே மாரி பழைய காலத் மத்தி வீடுன் சொல்லிட்டு ஓட்டு வீடு அந்த மாரில்லா இருக்கு அதுல எல்லா பாத்தீங்கனா ஆ சொட்டு சொட்டா மழை நீர் வந்து விழுந்துகிட்டே இருக்கு அவ வீட்ல வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு மழை நீர தேம் மழை வந்தாலே ஆ குதூகலமா இருக்கரத தவிர்த்துட்டு அவ போய் அங்கங்க பாத்தரத்த வச்சி தண்ணிய நீர் தேக் நீர வந்து புடிச்சி புடிச்சி எடுத்து ஊத்துதறது வீடெல்லா ஃபுல்லா ஈரமாவே இருக்கு இந்த ஈரம் வந்து இதுனால என்ன ஆகுதுன்னா செவுத்துல வந்து ஏதாவது மின் கசிவு அந்த மாரி ஏதாவது வர மாரி வாய்ப்பு இருக்கறப் போ யாருக்காது ஷாக் அடிச்சிருமோ ஒரு மாரி ஏதாது பிரச்சன ஆயிடுமோன்ற ஒரு பயத்தோடயே அந்த வீட்ல ஒவ்வொருத்தருமே வந்து அந்த நாட்கள கடப்பாங்க அது மட்டு இல்லாம சாலை ஓரத்துல கூட பாத்தீங்கனா நறையப் பேர் வந்து ஆ மழை நேரத்துல வந்து வெளியில போறத் பயப்பிடுவாங்க திடீர்ன் என் ஏதாது ஒரு மின் கம்பம் வந்து அறந்து விழுந்தாலோ இல்ல வேற எதாவது ஒரு பிரச்சனையால ஆ அந்த ப்தி அஏதாவது தண்ணிக்குள்ள வந்து அந்த மின் கம்பம் அருந்து வந் விழுந்திருக்கறது தெரியாம அவங்கப் அதுல கால் வச்சுட்டாலு அவுங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்ப கொண்டு வந்து விட் துருனே சொல்லலா அதுனாலயே மே மோ மோய் மே அதுனாலே பாத்தீங்கனா பொதுவாவே வந்து இந்த மாரி மழை காலத்துல வந்து அடிக்கடி மின் மின் கட்டணம் ஐ மின் மின் வந்து மின் இத இப்ப வந்து துண்டிக்கறதுன்றது வந்து அதிகமாவே வந்து நடக்குதுன் நா சொல்வ ஆ அதுக்கப்புற பாத்தீங்கனா இயற்கையாவே வந்து மழை நீர வந்து சேமிக்கிற ஒரு திட்டம் வந்து நம்ம அ நாட்ல வந்து இருக்கு ஆ ன எங்க வீட்டெல்லா பாத்தீங்கனா தே மழை நீர் வந் சேமிக்கறதுக்கு இல்லனாலு து கிணறு இருக்கு கிணறுன்றருக்குறனால வந்து அது எல்லா தண்ணியுமே கிணத்துல விழுந்து அது தண்ணி எப்பவுமே ஃபுல்லாவே இருக்கும் ஆனா பாத்தீங்கனா மழ பல வீட்ல வந்து சென்னைலல்லா பாத்தீங்கனா நறைய எடத்துலல்லா பாத்தீங்கனா இந்த மாரி மழை நீர வந்து ஒரு தே ஒரு தே தண்ணிய தேக்கி வச்சிக்கிட்டு மழை தண்ணி இல்லாத நேரத்துல கஷ்டப்பட்ற டைம்ல வந்து பாத்தீங்கனா இந்த மழை நீர எடுத் துஉபயோகப்படுத்திப்பாங்கன்றது வந்து நிதர்சனமான உண்மையாவே இருக்கு நீங்க இந்த மாரி வந்து ஆ இந்த மாரி மழை நீர் சேகரிப்பு தொட்டி ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா
மழை நீர் சேகரிப்புங்றது ஆ மழை நீர் சேகரிப்பு தொட்டின் சொல்ல முடியாது ஆனா மழை நீர வந்து பிடித்து வந்து குடிப்போம் ஏனா நம்ளுக்கு தண்ணின் போது எப்போவுமே மழையில இருந்து தண்ணி வருது மானத் த்துல இருந்து வரும்போது அது ரொம்ப சுத்தமா இருக்குன் சொல்லுவாங்க அத குடிக்கு போது இத வந்து என்னன்னா மிக நல்லதுனு சொல்லுவாங்க நம்ம எப்பவு நம்ம வந்து குழாயிலயு அந்த தண்ணி குடிக்கிறது இல்லாட்டி ஆத்துல வர தண்ணி குடிக்கிறது விட மழை தண்ணீர வந்து அப்டியே வடிக் கட்டி நம்ம குடிக்கு மோது அதோட சுவையே தனியா இருக்கு அது உண்மையிலே ஒரு நல்ல சுவையா இருக்கு அது அது சுட வெச்சு சில பேர் குடிப்பாங்க அப்டி குடிச் சாலு நல்லதுதா அப்டி குடிக்கு மோது அதோட தனித்துவ சுவைங்கிறது ரொம்ப இது அது வந்து நம்ம எந்த யா ரு வேணாலு குடிக்கலா இவங்கதா குடிக்கணுனில்ல மழை நீர் தண்ணி அந்த மாரி சேமிப்புல்லா உண்டு அதே மாரி மழையின் போது நா வந்து ஒரு புதுசா வியர்வு அ ஒரு வியப்பா பாத் தது என்னன்னா அ ஆலங்கட்டி மழைன் சொல்லா நா இதுவரைக்கு ஆலங்கட்டி மழையெல்லா நேர்ல பாத்ததுல ஆனா முதல் வாட்டி நா வந்து என்னோட பள்ளி பருவத்துல நா எட்டோ உம்போதோ படிக்கும்போது இந்த ஆலங்கட்டி மழ பாத்த அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது ஏ ரா ஆலங்கட்டி மழன்னா அந்த ஆலங்கட்டி மழ ரொம்ப வந்து பாக்கறதுக்கு ஆசையா இருக்கு எனக்கு எல்லா இதுலியு பாக்கும் போது ஆலங்கட்டி மழ ஆலங்கட்டி மழன் கேள்விலா பட்ருக்க ஆனா அது எப்படி இருக்குன்லா எனக்கு பெரிய அபிப்ராயம் இல்ல செரி அது எப்டி இருக்கணுன் பாக்கணுன் ரொம்ப ஆச ஒரு முதல் டைம் பாத்தா அதுதா முதல் டைமு கடைசி வ ஒரு இதுவு சொல்லா அதுக்கப்புறோ இன்னு பாக்க அந்த இது வந்து சூழ்ல் இல்ல அதுவிழும்போது ர அப்படி பா ஆலங்கட்டினோன முட முதல் ஆளா வந்து மாடிக்கு போய் அந்த மழய பாக்கறது செரி அது ஆனா பாத்த பாக்குற வரைக்குதா நல்லது ஆனா அதுல போய் நிக் க முடியாது அதுதா நிதர்சனமான உண்மை என்னன்னா ஆலங்கட்டி மழன் போது அது டம்மு டம்முன்னு விழும்போது அது வலி அவ்வளோ கொடூரமா இருக்கு நானே பாத்துருக்கே எ கையில விழும்போது ஆ அப்டின் கத்திருக்கலா செய்வே காரணம் என்னன்னா அது வந்து மேலெந்து ஒரு வேகத்துல விழறனால அவ்வளோ வந்து அஃப் ஆ நல்லா வந்து அதோட சக்தியா விழுன் சொல்லா அது பட்டாலே அவ்வளோ வந்து நமக்கு வலிக்குன் சொல்லா ஏனா இதுல எனக்கு இன்னொரு ஒரு கசப்பான அனுபவோ என்னன்னா நாங்க வந்து வண்டி எல்லாமே வந்து வெளியில விட்ருக்கும்போது வண்டிக்கு நம்ம எல்லா வந்து ம் போத்திதா வெச்சிருப்போ ஆலங்கட்டி மழ விழும்போது அந்த வண்டியோட வந்து ஆ உடைன் சொல்லால்ல அதெல்லா கிழிஞ்சி விழுந்தாய்ச்சு ஏனா அவ்வளோ வந்து கனமா விழுந்துச்சுன் சொல்லா அதனால ஆலங்கட்டி மழைன்னு நம்ம வந்து இப்படிதா இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏனா அது வந்து அவ்வளோ கடினமாவு இருக்கு அதுல வெளில போவ முடியாது பாக்க வேணா ரசிச்சிக்கலா இதுதா ஆலங்கட்டி மழைன் சொல்ட்டு அதே மாரிதா மழைங்கது சாதாரண மழைய வந்து நம்ம வந் து என்ன வேணால் பண்லா அதே வந்து அந்த மழை வந்து ரொம்ப கனமாவோ இல்ல வேற விதமான மழையில நெறய விதோ இரு அந்த மாரி மழையில போது நம்மளால பாக்க மட்டுதா முடியு தவிர அதோட வந்து பயமு செரி அதுக்குள்ள வந்து ஆ ஆ நம்மளுக்கு வர அந்த இது கெடுதலு செரி அது கொஞ்சா அ வீரியம் வந்து அதிகமாவே இருக்குன் சொல்லா நீங்க மழைல வேற என்னெல்லா பாத்துருக்கீங்க என்னெல்லா வியந்திருக்கீங்க
ஆ மழன்னு பாத்தீங்கன்னா இன்னு அ வேற ஒண்ணு என்ன யோசிக்லானா பாத்தீங்கனா அ விவசாயம் வந்து பெருகுன் சொல்லலா விவசாயத்துல வந்து பருவ கா பருவ கால மழை வந்து பாத் தீங்கன்னா விவசாயம் பயிர் சாகுபடிக்கு தேவையான ஈரப்பதத்த வந்து அந்த விவசாயிகளுக் இப்ப வந்து ஒரு அந்த மழை நீர் வந்து உற்பத்தி பண்ணி குடுக்குதுன்னே சொல்லலா அதே மாரி பாத் த்திங்கன்னா ஆ ஆ வெப்பம் வந்து நம்ப பூமில இருக்குற வெப்பொ வந்து தனியிது என்னன்னா எப்டின்னு பாத்திங்கன்னா ஒரு வெயில் அப் வெயில் கொழுத்தி அடிக்குது மக்களால சமாளிக்க முடியல தாக முடியல அந்த அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய மழ சின்ன மழ பேஞ்சுதுனா கண்டிப்பா வந்து வெப்பம் வந்து ரொம்பவே கொடுமையா இருக்கு ஏன்னா அது வந்து முழுமையா வந்து பூமி சூடாவே இருக்குற நா சூடா ஐ மீன் குளிர்ச்சி ஆகாம இருக்குறனால என்ன ஆகுன்னா ஒடனே வந்து அந்த அ வெப்பம் வந்து தனியாம அப்டியே இருக்கு ஆனா அதுவே நல்லாவே வந்து குளிர்ச்சி ஆ ஆ குளிர்ச்சி ஆயிடுச்சு நல்லா மழ பேஞ்சதுன்னா பூமியே பாத்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியாவே மா ரி அந்த உல ஏரியாவே நல்லா ஒரு சுத் அ ஒரு குளுர்ச்சியாவே வச்சிருக்குன்னு சொல்லலா அ இந்த தலைப்பு மிகவும் நன்றாகவே இருந்தது அடுத்த பதிவுல பாக்கலா நன்றி